ஹலோ
ஹலோ சிஸ்டர் என்ன பண்றீங்க
இந்த படுத்துதா இருக்க சிஸ்டர்
சரிங்க சிஸ்டர்
ம் சாப்ட்டீங்களா நீங்க
சாப்டாச்சு சிஸ்டர்
சாப்டிங்களா சேரி சேரி
ஆமா ம்
ம் ஆமா சிஸ்டர்
ம் வீட்ல எல்லாரு சாப்ட்டாச்சா
சாப்டாச்சு சிஸ்டர் எல்லா படுத்துட்டாங்க சாப்டு
அப்டியா சேரி எண்ண சாப்பாடு
சாம்பார் தா சிஸ்டர் சாம்பரு மதியானோ வெச்சது அம்மாக்கு அம்மாக்கு சுகர்ருக்கறதுனால மதியோ நைட்டுக்கு வந்து இதுதா சாப் கோதும அந்த தோசதா சுட்டு சாப்டுவாங்க இப்ப சப்பாத்தி இல்ல சிஸ்டர் இந்த கோதும தோச
தோசையா சேரி
ஆ நா சோறு சாப்ட சிஸ்டர்
சரிங்க சிஸ்டர் ம் வீட்ல எல்லாரு சாப் ட்டு படுத்தாச்சுன ஆ
ம்
நீங்க என்ன பண்றீங்க சிஸ்டர்
நா ம் இப்பதா சிஸ்டர் படிச்சு முடிச்ச மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கே
அப்டியா சேரி வேலைக்கு எதான்னு ட்ரை பண்ணிட்ருக்கீங்களா மேரேஜ் ஆயிருச்சா
மேரேஜ் ஆகல சிஸ்டர் வேலைக்குதா ட்ரை பண்ணிகிட்ருக்க நீ கூட ஒரு இது வந்துச்சு இந்த டெலி காலிங் அப்டிங்கற ஒரு ஒர்க்கு ஃரெண்டு ரெஃபர் பண்ணா அ இல்ல இல்ல அது இன்டர்வியூ இன்னைக்கு நாளைக்கு இருக்கு போய் அட்டன் பண்ணு அப்டி சொல்லி சொன்னா ப்ரெண்டு
சேரி
சேரி நானு வீட்ல கேக்கணும்ல பெர்மிஸனுன்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்ட அவ டெ அ டெலிகாலிங் சொன்னோன்னே வேண்டா அப்டின்
டெலி டெலிகாலிங்லா எப்டி எனக்கு புரியல ஓ ஃபோன்ல பேசிட்டு இருததா
ப ஃபோன்ல பேசணு சிஸ்டர் அதாவது அது வந்து ஒரு அகா அகாடமி தா
அப்ப இதுக்குலயே திட்டுவாங்கல்ல
ஏ அவுங்க வந்து ஒரு ஷ் ஆமா சிஸ்டர் கண்டிப்பா
அப்ப தெரியாதா
தெரியாது சிஸ்டர் அவுங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ம் தெரியாது சிஸ் டர் தெரியாது தெரியாது தெரியாது ஆ அப்புறோ அவுங்க வந்து என்ன கேப்பாங்க அப்டின்னா நம்ம ஃபோன் போட்டு யார்ட்டயு பேசணுனு அவசிய கெடையாது அவுங்களே அது வந்து ஒரு அகாடமி தா சிஸ்டர் இந்த படிப்பு சொல்லி குடுக்குற ஒரு அகாடமி தா அந்த அகாடமிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடென்ட் வந்து கால் பண்ணி பேசுவாங்க இது வந் து இங்க எவ்ளோ பீஸு என்னல்லா சொல்லி குடுப்பீங்க
ஓ அந்த மாரியா அதுக்கு ஒங்க உங்க அண்ணா வந்து வேண்டான்ட்டாங்க என்ன
ஆனா நா இப்டி இது வந் இது வந்து ஒரு அகாடமி தா அப்டின்னு சொல்லி நா சொல்லல அவுங்க டெலிகாலி்ங் சொன்னோனே வேண்டா அப்டின்னு டா செரி அதுக்கப்றோ நம்ம பேசக்கூடாது அப்டிண்டு வேற அவெ அவெ என்ன சொல்றானா படி படிங்குறா
ஆ
நீர்வே ஆமா சிஸ்டர் என்ன
வேலைக்கு போச் சொன்னாங்கன்னு சொன்னீங்க
வேலைக்கு போ சொல்றா நீ நீப் படிச்சதுக்கான வேலைக்கு போ அப்டிங்குறா இந்த மெடிக் கல் கோடிங் படிச்ருக்கேன் சொன் அ மெடிகல் கோடிங் சென்னனா அந்த வேலைக்கு அது வேணா மறுடி படி அது ஃபுல் டீடெய்லா படிச்சுட்டு வேலைக்கு போ அப்டிங்குறா இல்லன்னா வே இல்லன்னா வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணு கம்பூட் ட்ர் எதாது படி அப்டி சொல்லி சொல்றா ம் வேலை
அந்த மாரி எதாவது
அ ரொம்ப இ இப்போ ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சிஸ்டர் ஒரு மூணு மாசத்து க்கே சிக்ஸ் தௌசண்ட் கேக்குறாங்க ம் அதுனால அதே மூணு மாசத்துக்கு சிக் தவுசன் கோங்கான்னா அது நமக்கு ஒ யூஸ்ஃபுல்லா இருக்கனும்ல ஒ ஃபுல்லா முடியாது பத்து மணிக்கு போயிட்டு இப்போ மதியான ஒரு நாலு மணி வரை சொல்லிக் குடுக்காங்கன்னா சேரி நம்ம ஆறு மா மூணு மாசத்துக்கு ஆறாயிரரூவானா ஓகேன்னு சொல்லலா அப்டி சொல்லிக் குடுக்க மாட்டாங்க ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரம்ந்தா ஒரு நாளைக்கு
எனக்கு எதாவது ஒரு இது இருந்தா பாருங்க சிஸ்டர்
ம் சேரி சிஸ்டர் நா எதாவது இருந்தா சொல்றே ம்
ஆ சேரி சிஸ்டர் நீங்க என்ன மேஜர் பண்ணிருக்கீங்க
சுவாலஜி சிஸ்டர் விலங்கியல் துறை
நானு தா சிஸ் டர் சுவாலஜிதா ஆமா நீங்க எம் எஸ் சி பண்ணிருக்க நா பி எஸ் சி மட்டுதா சிஸ் அக்சப்ட் பண்ணிருக்கே இப்போ ரெண்டு வருஷோ தா ஆகுது பண்ணி
அப்டிங்களா சேர் சேரி ம் ஏ மேல படிக்கலையா சிஸ்டர்
இல்ல சிஸ்டர் வேற எதுவு படிக்கல சிஸ்டர்
ஏ
ஆமா படிக்கல நீங்க எதுவு படிச்சிருக்கீங்களா
நா பா அதா சிஸ்டர் இப்பந்தான முடி ச்சுருக்கே அதா வேல தேடிகிட்டு இருக்கே ம்
இப்பதா சிஸ்டர் ரெண்டு வருஷோ தா ஆகுது படுச்சு முடுச்சு ஆ ஏதாவ்து எனக்கு ஜாப்ருந்தா சொல்லுங்
வேற எதுவு வேலக்கீ எங்கு போனீங்களா சிஸ்டர்
இல்ல சிஸ்டர் ஏ ஹஸ்பண்ட்ல்லா வேலைக்கெல்லா விட மாட்டாங்க சிஸ்டர் ம் ஆமா படிச்சு முடிச்சு ரெண்டு வர்ஷோ தா ஆது பாத்தா அடுத்த வருசமே முடுச்சு விட்டாங்க
ம் சேர் சேரி
ஆ சேரி சிஸ்டர்
ம் அ எப்ப எப்போ தூங்க போறீங்க
இந்தா அது பன்னெண்டு மணி ஆகு சிஸ்டர் சொன்னோம்ல பன்னெண்டு மணி ஆகு படுக்குறதுக்கு
செர் செர் செரி
ஆ
வேற உங்களுக்கு என்ன சமையல் எல்லாம் பண்ண தெரியும் சிஸ்
சிஸ்டர் வீட்டுல எல்லா சமையலுமே பண்ணுவே ஆ
ஆ என்ன நல்ல என்ன சமையல் நீங்க பண்றதுலயே எனக்கு ரொம்ப புடிக்கு
ம் ஒங்களுக்கு என்ன பிடிக்கு
ஆ
ஆ உங்களுக்கு என்ன சிஸ்டர் புடிக்கு
எனக்கு
ம்
எதுனாலு நா சாப்புட்டுக்குறே சிஸ்டர் டுவேண்டாங்
ஏதுனா செரி செரி ம் நா ப்ரியாணி பண்ணுவே சிஸ்டர் சிக்கன் கிரேவி பண்ணுவே சாம்பார் வப்பே மீன் கொழம்பு வப்பே இந்த மாதிரி எல்லாமே
பிரியாணி எப்புடி சிஸ்டர் நீங்க பண்ணுவீங்
பிரியாணியா சிஸ்டர் பிரியாணி நா மொளகி எல்லா யூடியூப்ல பாத்து செய்யறதுதா ஆ
சொல்லுங்க எப்டி பண்ணுவீங்க
அது ஃபஸ்ட்டு ஆயில் சேத்துக்கணு
ம்
ஆயில் சேத்துட்டு இந்த பட்ட கிராம்பு ஏலக்காவ நம்ப வதக்குறோம்ல
ஆ
அந்த மாதிரி அதெல்லா போடணு போட்டுட்டு அதுகப் அப்றோ பச்ச மொளகா நம்ம எவ்ளோ போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்ல பச்ச மொளகா வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையு போட்டுட்டு
சிஸ்டர் உங்க பின்னாடி எறச்சல்லா இருக்கு சிஸ்டர் ஆம்மா
சேரி இல்ல சவுண்டு கம்மி பண்ணுங்க
ஆ
சரியா சிஸ்டர் அதெல்லா போட்டுட்டு அதுக்கப்பறோ பிரியாணி மசாலா போட்ணு அது கொஞ்சோ கொஞ்சோ தயிர் சேத்துட்டு லெமன் சேத்துட்டு சிக்கன் அள்ளி போட்டுட்டு அவ்வளதா ம் போதுமில்ல என்ன சிஸ்டர்
ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க
தெரியுது
இல்ல நா வந்து அ ஒருத்தங்க சொல்லி நா கேள்விப்பட்ருக்கே சிஸ்டர் அவங்க பிரியாணி எப்படி வெப்பாங்க அவுங்க ஆ அவு ங்க அவ்ளோ ஒரு தெளிவா சொல்லித்தந்தாங்க எப்படின்னா தி என்ன ஆயில் ஊத் கணுமா அவங்க அவ்வளோ பொறுமையா தெளிவா சொல்றாங்க சிஸ்டர் ஆயில் ஊத்திக்கணுமா
நா எப்ப அப்ப எப்டி சொன்னே நா இப்ப எப்டி சிஸ்டர் சொன்னே சிஸ்டர்
சிஸ்டர்
ஹலோ
ஆ கேக்குதா சிஸ்டர்
கேக்குது சிஸ்டர்
அத்தா சிஸ்டர் நீங்க சொன்னது கரெக்ட் தா நா என்ன சொல்றேன்னா அவுங்க
அ
அவுங்க ஏ பட்டை போடணு கிராம்பு போடணு ஆ லவங்கோ போடணு நம் அவு அவுங்க என்ன சொல்றாங்கன்னா
ஆ
அதாவது நம்ம பிரியாணி வெக்கிறதுக்கு சுவையே என்னதுன்னா கோழி கறி இருக்குல்ல சிஸ்டர் அத வந்து நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணணுமா
ஐய்யய்ய வாஷ் பண்ணாலே டேஸ்ட் போயிரும் சிஸ்டர்
அவங்க அப்டிதா சொல்றாங்க நம்ம எந்த அளவுக்கு கழுவுறமோ அந்த அளவுக்கு பிரியாணி சுவை குடுக்கும் அப் இப்டி சொல்றாங்க
ஐய்யோ அது கழுவுனாலே டேஸ்ட் போயிரும் சிஸ்டர்
அப்டிங்ளா
ஆமா
ஆ ஆனா அவுங்க வந்து அப்டித்தா சொன்னாங்க பாத்துக்கோங்க
ஆ
ம் உங்க கணவர் சமைப்பாங்ளா சிஸ்டர்
அவுங்களுக்கு சமைக்க தெரியு சிஸ்டர் ஆனா பண்ண மாட்டாரு ஒன் ஒன்னா தனித்தனியா அவுங்களுக்கு எடுத்து குடுக்கணு சிஸ்டர் அவுங்க எப்டி சிஸ்டர் அடுப்பாங்கறகிட்ட போவாங்க
அதேதா சிஸ்டர் எல்லா வீட்லயு ஒரு நம்ம வீட்ல ஒரு அப்பா சமைக்காங்க அண்ண சமைக்காங்க அப்டின்னா அவுங்க எப் எப்பின்னா அத சமச்சு முடிச்சுட்டு பேவ்வாங்க அப்டிங்கிற மாரி இருக்கு இதுக்கு நம்மளே சமச்சிட்டு போயர்லான்டா சாமி அப்டிங்கிற மாரி இருக்கு சிஸ்டர் அத எடுத்துட்டு வா ம் போமாட்டாங்கன்னு அது நல்லதுன் நனச்சுக்கோங்க சிஸ்டர் இல்லன்னா நம்ம உயிர் வாங்கிருவாங்க
ஆமா ஐய்யயோ நம்ம கிச்சன சு சுத்தமா ஆக்கிட்டு வச்சுட்டு வந்துருப்போ ஆனா இவுங்க போவாங்க போயி என்னத்தையு செய்வாங்க டக்குன்னு கிச்சன் பாத்தீங்கன்னா குப்ப காடு ஆயிரு அதுக்கு நானே பண்ணிருப்ப சொல்லிட்டு திட்டிட்டு வெளிய வந்துருவ ம் அப்படி தா சிஸ்டர்
ஆ இப்ப அதா அவுங்க செய்றாங்க சிஸ்டர் ஆனா என்ன
ம்
நம்மள ரொம்ப வேலை ஏவுறாங்க அத எடுத்துட்டு வா இத எடுத்துட்டு வா இது என்ன அப்படி இருக்கு இது ஏ எவ்ளோ எப்டி இருக்கு அப்படி ரொம்ப கொற சொல்றாங்க ஏ அப்பா சமைப்பாங்க எங்க அண்ணனு சமைப்பாங்க ச சமச்சு த தந்திருக்காங்க ஆ‌ சமச்சு தந்திரு க்காங்க சிஸ்டர் எங்க அப்பால்லா நல்லா சமைப்பாங்க மீன் கொழம் அது என்ன கறி கொழம்பு நல்லா வப்பாங்க
சேரி சிஸ்டர் நா பெறவு கூப்பற
ஆ சேரி சிஸ்டர் சேரி